ஆ வணக்கம் எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லா இருக்கேங்க சாப்டாச்சா
இல்ல இனிதா நீங்க சாப்டாச்சா
இன்னு இல்லைங்க இனிமேதா நானு சாப்
என்ன ஸ்பெஷல் இன்னைக்கி
மட்டன் அங்க மார்னிங் இதா மட்டன்
ம் மார்னிங் தோசயாதா இருக்கு மதியானத்துக்கு பிரியாணி
ம் சிக்கன் பிரியாணிங்களா
ஆமா சிக்கன் பிரியாணி
ம் ம்
ம் மத்தியோ சா ஹஸ்பெண்ட் வைப்பாங்க
ம் சேரிங்க சேரி நல்லா சமைப்பாரா என்ன அவரு
ஆமா அதனாலதா அவுங்களுக்கு பிரெச்சன இல்ல
ம்
மார்னிங் மட்டன் கூட இட்லியா தோசையா
ஆ ஹம்
என்னாச்சு சிஸ்டர்
மார்னிங் வச்சி மார்னிங் சாப்பாடு தா
ஆ மார்னிங்கே சாப்பாடு வச்சருவீங்களா மத்தியானத்துக்கு சேத்து
ஆமா இ நாங்க இங்கே தோச இட்லி எல்லா அவ்ளோக்கு சாப்ட மாட்டோ
அப்டியா
ம் ஆமா அது வந்து என்னைக்காச்சு ஒரு நாள் இஷ்டம்னா நைட் வாக்ல தோச சாப்டுவோ தோஸ் அதி மாவெல்லா அதிகோ ஆட்டவு மாட்டோ ஏனா ஒரு ஒரு வாட்டி வாட்னோம்னா கால்ல ஒரு வாட்டி தோச, இட்லி சுடுவோ இந்த மா தண்டே ப அதுக்கப்பறோ யாருமே சாப்டவே மாட்டாங்க ப்பறோம் பணியாரோ முட்ட பணியாரோ செஞ்சாலு இங்க யாரு சாப்ட மாட்
முட்ட பணியாரமா டிஃப்ரெண்டாருக்குது எந்த ஏரியா
குழி பணியாரோ மில்ல தெரியாது
ஆ இங்க நாங்க அத அவ்வளவா பண்ண மாட்டோ
ஓ
ம் எந்தா ஏரியா திருநெல்வேலியா நீங்க
நாங்க சேலம்
அந்த ஏரியா ஓகே ஓகே நாங்க கன்னியாகுமரி
ம் அங்க ங்க சொந்தக்காரேங்க
அப்டியா இங்க அந்த மாரில்லா பண்ணமாட்டோ மேக்சிமம் தோச, இட்லி அந்த மார்தா இருக்கு
அதா அப்பறோ இந்த மாரி வேணுங்கிறப்ப மாவ் வாங்கி
என்ன சிஸ்டர்
நா தோச சுடணு அப்டினா மாவு வாங்கி தோச சுட்டுப்
ஆ இங்க வந்து நாங்க ஹோட்டல் வச்சிருக்கோமா சோ மார்னிங் அங்கருந்தே குடுத்துட்ருவாங்க அத்த எல்லா குடுத்துடுவாங்க மத்தியானத்துக்கு அத்த சமைப்பாங்க இல்லனா எ வீட்டுக்காரங்க இன்னைக்கு கெஸ்ட்டு வர்றாங்க அதனால எங்க அண்ணா தம்பி வராங்க சென்னையலருந்து சோமா எ ஹஸ்பண்ட் சமைக்கிறாங்க ஆ சேரி கெடைச்ச கேப் இப்டிதா பாயச முடிச்சுட்லா அன்னையோட முடிஞ்சுர்லா இது
ம்
ஆ இன்னு கால்ஸ் நெறையா இருக்கு எனக்கு பெண்டிங்
ம் ம்
ஆ பேசிர்லான்ட்டு
சேரிங்க
நீங்க மேரிடா
இல்ல இல்ல நா காலஜ் நா காலேஜ் ஸ்டூ
ம் லீவ் இப்டிதான சண்டே மட்டு லீவ் எடுப்போ
யாருக்கு உங்களுக்கா
ஒங்களுக்கு
எனக்கு வந்து எங்க காலேஜ்ல வந்து நெறைய லீவ் விடுவாங்க
அப்டியா
இப்போ சாட்டர்டே சண்டே ஆனா எப்பயுமே லீவ்
எல்லா சேட்டர்டேமே லீவ் விட்ருவாங்களா இப்ப எங்க ஏரியாவ்ல உள்ள காலேஜ்லா செகண்ட் சாட்டர்டே அந்த மாரி ஃபோர்த் சட்டர்டே அந்த மார்தா லீவ் விடுவாங்க
ம் ஆமா அது வந்து எங்க ஸ்கூல்ல அப்டி தா விடுவாங்க ஆனா வந் து காலேஜ் எங்க காலேஜுல என்ன தா ஒரு இதா இருந்தாலு சாட்டர்டேயானா லீவ் லீவு சண்டேயானா நெறையா லீவ் விட்றாங்க
ஹலோ
என்னங் சிஸ்டர்
நீ ஜாலியா தான இருப்போ
ஆ ஜாலிய தா இருப்போ லீவ் நெறையா விடுவாங்க ஒரு மூணு மாச காலேஜ் போவாது ஸ்டெடி லீவ் விடுவாங்க
எப்டி காலேஜ் ஜாலியா போகுதா இல்ல போரிங்கா
ஜாலியா தா போகு
ம் ஆனா காலேஜ் லைஃப்தா ஜாலியா இருக்கு நா படிக்கும் போது பி காம் படிச் பி எம் காம் படிச்சே எம் காம் வரைக்கு படிச்சிருக்கே பி காம்ல த்ரீ இயர்ஸ் லைஃப் ரொம்ப ஜாலியா இருக்கு அந் அந்த லைஃப் திரும்பி ரிட்டன் எப்ப கெடைக்கு அந்த மாதிரி
ஒர்க் எங்கயு ட்ரை பண்லையா என்ன
ஆ இப்பந்தா ரீசண்டா மேரேஜ் முடிஞ்சது எனக்கு
ம்
ஆ ஆ ஒரு நிம்ஷ அவனுக்கு எத்தன நாள் இன்னைக்கு தொண்ட வழியா இருக்கு ம் ஆ ஏ இவுங்க இப்போதைக்கு வீட்லதா எ ஹஸ்பண்ட் ஃபாரின் போனதுக்கு அப்பறமா ஒர்க் ட்ரை பண்ணனு அம்மா வீடு கிட்டையா லவ் மேரேஜ்னால சோ அங்க எங்கம்மாட் மாரி ஒர்க் ஃப்ரம் ஆமா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் தா பாத்துட்டு இருக்கோ
ம்
ம்
சேரி சேரி என்ன மாரி என்ன மாரி ஒர்க் போலானு
ஓ டிஜிட்டல் மார்கெட்டிங்க்கு கேட்டு வெச்சிருக்கே ஒருத்தவங்கக்கிட்ட என்னைய அவுங்கள என்னைய நெக்ஸ் வீக் ஐ மீன் முடியலையா டென்ஷன்லேயே போக வேண்டிதிருக்குது ச அதெல்லா முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்லா அப்டின்ட்டு
சேரி சேர்
இந்த அங்கயு இங்கயுமா போக வேண்டியதா இருக்கு அதனால இதுல இருந்துல்லாம் போய் முடிச்சதுக்கு அப்புறமா
ம் சேரிங்க சேரிங்க
உங்களுக்கு லைஃப் எப்டி போகுது
ஆ போகுது ஏதோ
அம்மா அப்பா வீட்லயா
அம்மா அப்பா வந்து ஃபங்ஷன் போயிருக்காங்க இப்போ நா மட்டு தா இருக்க வீட்ல
அப்பாவு வி யூ நோ பிஸ்னஸ் பண்றாங்களா
அப்பா ஆமா
அம்மா வீட்லயா
அம்மா வீட்ல இருப்பா
நீங்க மட்டுமா
அண்ண கூட இருக்கா
செர் செர் ஒர்க் போலயா இன்னு
அவுங்க இப்ப தா வந்து ஒர்க் முடிச்சாங்க இ சி காலேஜ் முடிச்சாங்க
செர் செர் ம் என்ன பண்றீங்க நீங்க காலேஜு
யாரு அண்ணனா
நீங்க நீங்க
நா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற
ஓகே ஓகே
பி எஸ் இ
ஆ செரிங்க செர் செர் அப்றோ சொல்லுங்க
அப்றோ வீட்ல எதுவு பூன நாய்க்குட்டி இந்த மாரிலா வளக்குறீங்ளா
ம் ரெண்டு நாய் இருக்குது டோனி பிளாக்கி
ம் பூனை எல்லா வளக்க மாட்டீங்களா
பூன வளக்க பண்ல எதுத்த வீட்ல தா நாயி ரெண்டு இருக்குது எங்க வீட்ல அவ்ளவா ஸ்பேஸ் இருக்காது அதனால வளக்க மாட்டோமே வீடு பெருசு ஆனா மின்ன எடம் இருக்காது எங்க மாமியார் வீட்ல மின்ன நறைய எட இருக்கு
ம்
ஆ சொல்லுங்க
இங்கதா அப்பற
இன் கேர் டாப்பிக் பேசுலாமா
புரியல
இன்கேர் டாப்பிக்
என்ன டாபிக்
ஸ்கின் கேர்
ஸ்கின் கேருங்களா
ம்
ம் பேசலா நீங்க எல்லா கிரீம் போடுவீங்ளா
நா மாய்ஸ்ரைசர் சன்ஸ்கிரீம் போடுவே
ஆ
நீங்க
நா எதுவு போட மாட்டே
எதுமே போடமாட்டீங்களா
ம் ம்
அந்த மாரி நீங்க பழகிடீங்க நேச்சுரலா ஏதாது ஃபேஸ் பேக்கு சிறு பயறு அர அரிசிமாவு அந்த மாரி போட மாட்டீங்ளா
ஆ ஹா அந்த மாரியும் போட மாட்டே
செர்
குளிச்சி பவ்ட்ர குளிச்சி பொட்டு வைக்றது தா பவ்ட்ரும் அடிக்க மாட்டே
போட்டா என்ன பவ்டுரு யூஸ் பண்ணுவீங்க
போட்டா வந்து கோகுல் சாண்டல்
ஓகே ஓகே எனக்கு கொஞ்ச பிம்பிள்ஸ் ய்ட் ஸ்கின் வ ஒயிட் ஸ்கின் ஆனா பிம்பிள்ஸ் இருக்கனால அத மெயின்டென் பண்ணணுமா சோ அதுக்கு டாக்டர் கிட்ட கிரீம்லா யூஸ் பண்ணனால அதெல்லா போடனும் சன்ஸ் கிரீம்லா
ம் சன்ஸ்கிரீம் போடு சொன்னாங்களா
ஆ சன்ஸ்கிரீம் வந்து ப்ளம்னு ஒரு ப்ராடக்ட் ஃபுல்லா இதுல வாங்கி வச்சிருக்க வேற ஐஸ் வாட்டர் சன்ஸ்கிரீம் சோ எனக்கு அந்த பிம்பிஸ் லா இருக்கனால வெயில போகும் போது எரியுல்ல அதனால அது ப்ரோடக்ட் பையக்காக போடுறது சோ அதே பிராண்லே மாய்ஸ்ரைசரும் சன்ஸ்கிரீமு இருக்கனு
ம் வெளிய கடைக்கு ஏங்கயு போவீங்களா
ஆ ம் கடைக்குனா இங்க ஹோட்டலுக்கு ஏப்ப மாரி போவோ அப்றோ ஏதாவது கிட்ட ஷாப்பிங் போணா ஹஸ்பண்ட் நானும் போவோம் அம்மா வீட்டுக்கு அடிக் கடி போயிட்டு வறது அந்த மாரி
ம்
ஆ நா ஒரு எடத்துல இருக்கே மாட்டே ரொம்ப நேரோ ஒரே எடத்துல இருந்தா ரொம்ப போர் அடிக்கும்
ம் கண்டிப்பா
அன மயன்வாஷ் பன்னி குத்து ஊர்சுத்தாவே நா இப் அப்டினு தெரியும் முன்னாடி வீட்ல இருக்கும்போது ஊர்சுத்த விட மாட்டங்க வீட்ல இருந்த லவ் பண்ற விசயல்லா தெரிஞ்சி ஒரு ப்ரோப்லம் அதா ஆனால ரொம்ப ஒன் இயர் கிட்ட அப்டியே வீட்லயே தா இந்தே ஐ மீன்ஸ் சென்னைலதா ஒர்க் பண்ணே பெரிம்மா வீட்ல அங்கேயுமே எங்கயும் வெளிய வுட டாக ப்ரெண்ஸ் கூட வெளிய போறது ஆபிஸ் மேட்ஸ் கூட வெளிய போறல்லா விடமாட்டாங்க
ம்
அதனால இப்போ
என்னயுமே இங்கலா இப்பல்லா வெளியே மாட்டங்க எ எப்பயுமே வெளியவே விடமாட்டாங்க நா உள்ளேல இருந்து பழகிட்டே
ம்
அதனால வந்து தனியா போக வந்து நானே சொல்லுவே ஒவ்வொரு நாள் நம் போய்கிறே நானும் கொஞ்சோ பழகிக்கிறே எனக்குன்னு கொஞ்சோ இது வேனு
ஆனா விட மாட்டாங்க அமப் டானா
அ விட மாட்டாங்க உனக்கு பழக்கல்ல எங்க நீ போவ
உ உம் அந்த மாரி
கிட்டருந்து பக்கத்து ஊருக்கு கூட தனியா விட மாட்டாங்க இப்போ காலேஜ் இன்டர்ன்ஷிப் இப்பதா
வீட்ல ஒரே பொண்ணுலா அந்த மாரி நானேங்க வீட்ல ஒரு பொண்ணு என் தம்பி உண்டு அந்த மாரிதா
அ அ இப்போ இன்டர்ன்ஷிப் போன அப்போ மட்டுதா இங்க பக்கத்து டவுனுக்கு பஸ் ஏறி ஒரு பஸ் அப்ப மட்டும்தா தனியா விட்டாங்க
உம்
அப்யே எங்க அம்மா சொல்லிட்டு பஸ்டாண்டுக்கு அவங்கதா விட வருவாங்களா அ கூப்பட பஸ் ஸ்டாண்ட்க் கூப்ட்டனா என்ன சொல்லுவாங்க அ இங்கிருந்து ஆத்தூருக்கு போற தனியா
வர வரைக்கு ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க எப்படா வரு அந்த மாரி
ஆமா இங்கறந்து போறா ஆனா பஸ் ஸ்டாண்டுக் ஒரு ஆளா
ம்
ன்ற மாரி சொல்லுவாங்க அப்ப மட்டு தா தனியா போன மித்த படில்லா எங்க
சேர் வேற சொல்லுங்க
ஸ் ஸ்கூல் லைஃப்லா எப்டி போகுச்சி
நா ஸ்கூல் வந்து பிப்டீன் இயர்ஸா ஒரே ஸ்கூல் தா ஐ மீன் ப்ரீ கே ஜி ல இருந்து டுவல்த் வரைக்கு ஒரே ஸ்கூல்தா
பிரைவேட்டுங்களா
ஆமா பிரைவெட் ஸ்கூல்
உம் நானு எல் கே ஜில இருந்து டூவெல்த் வரை பிரைவேட் தா
உம்
ப்ரரைவேட் ப்ரைவேட்ல சேர்ந்ததுக்கு இப்ப காலே அப்ப ஒரு ஆபருமே நமக்கு கிடக்
ஆமா அப்போ அது தெர்ல இப்போ நெறய ஸ்காலர்ஷிப் குடுக்கு போது நம்ம சும்மா இருக்க வேண்டியதாருக்குது
ஆம்மா இப்போ மாசத்துக்கு ஆயிர்வா போடுறாங்க
ஆமா
எனக் அதுதா ஒரு இதா இருக்கு ஐயோ நம்ம அதுக்காத்தது பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சு ஒரு புண்ணியமுமே இல்லாம போயிருச்சே
அங்க போய் வேஸ்டா நம்ம ரூபாதா போச்சு
ம் சேரிங்க நம்ம அடுத்த
ஆ சரி ஆ